ஹலோ ஆ கேக்குது ஆ கிளியராதா இருக்கு
வணக்கம் தோழி நல்லாயிருக்கீங்ளா
ஆ நல்லாயிருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி வீட்ல எல்லாரு நல்லாயிருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்காங்க
ஓகே தோழி எல்லாரு நலமா இருக்காங்க சாப்டிங்ளா நீங்க
ஆ சாப்ட்டாச்சு
செரி தோழி செரி தோழி நானு இப்பதா சாப்ட்டே சாப் ட்டுதா செரின்ட்டு பேசலான்னு தோழி
ஓகே ஓகே ம் அப்றம்
விடுமுறைல்லா முடிஞ்சு ஸ்கூல் தொறந்துட்டாங்க பட் ஆனா இந்த கோடைக்கால விடுமுறையில நீ எங்கெல்லா போனீங்க இல்ல எங்கெல்லா போலான் ஒரு ஆச வெச்சிருந்தீங்க அந்த மாரி அதெல்லா
ம் ஆ ம் நா மோஸ் ட்லி எங்கேயுமே போல நா எங்க வீ எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தே அடுத்து அப் அப்டியே ஆனா வேளாங்கண்ணிக்கு போலான்ட்டு ஒரு பிளானு ஆ அது சின்ன வயசுல அங்க போயிருக்கோ வேளாங்கண்ணி பீச்சு ச ர்ச்சு அந்த மாதிரி சும்மா பாக்க வே வேளாங்கண் பக்கத்லே வேளாங் ஒரு கொஞ்சோ நேரதா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ட்ர தா எங்க வீட்டுக்கு அங்கயு உள்ள டிஃப்ரெண்ட்டு ஆ
ஆனா ஆக்சுவலா அந்த மாதிரி பக்கத்துல இருக்க பிளேஸ்க்குதா நம்ம போவே முடியாது பக்கத்துலதா இருக்கு எல்லாரு வருவாங்க எங்கெங் கோ இருந்து வருவாங்க ஆனா நம்ம இந்தாதா இருக்கோ நம்ம போ மாட்டோ
நம்ம போ மாட்டோ ஆனா டிராவல் பண்றது ஈஸி தா ட்ரெயின்ல ஏன்ன அங்க போய் டக்குன்னு போய் எறங்கிட்லா அந்த மாரி தா இருக்கோ ஆனா வந்து பிளான் போ ட்ட ஆனா என்னால போகவே முடில இந்த லீவுக்கு போலான்ட்டு பாத்தா இப்பனா முன்னாடியிருந்த பிளேஸுக்கு இப்பைக்குமே அந்த வேளாங்கண்ணி வந்து நறைய சேஞ்சஸ் ஆயிருக்குன் சொன்னாங்க ஆமா
இந்த விடுமுறைக்கு வந்துட் நறைய பேர் போறாங்க வேளாங்கண்ணி திரு
அ முன்னாடி வந்து இல்ல முன்னாடி பீச் வந்து அப்டியே சும்மா அந்த மண்ணா அந்த மாதிரி தா இருக்கும்பாங்க இ ப்ப ஏதோ ஸ்டோன்ஸ்லா பா போட்டு இது பண்ணி வச்சு ஆ இந்த மாதிரி பண்ணிருக்காங்கலா
ஏன்னா இப்போ சுற்றுலா தலங்கள்ல அதுவு ஒரு பிளேஸ் ஆயிருச்சு இன்னொனு அதிகமான ன மக்கள் வர ஆரம்மிச்சுட்டாங்க முக்கியமா வந்துட்டு எங்கெல்லா கடற்கரை இருக்கோ அந்த பிளேஸ் எல்லாத்துக்குமே மக்கள் அதிகமா போவாங்க கொழந்தைகள கூட்டிகிட்டு அதனால அது எல்லாத்தமே மாத் டாங்க முன்னாடி பாத்ருக்கீங்ளா ராமேஸ்வரத்ல வந்து பாம்பன் பாலம் பாப்போ அங்கன பாப்போ அவ்ளதா தனுஷ்கோடியே இருக்காது சொல்ல போனா சும்மா எல்லாமே சும்மாதா இருக்கு இடிஞ்சு போயி அழிஞ்சு போயி அந்த மாதிரிதா இருக்கு நாங்க போனப்பல்லா இப்ப பாருங்க அத எந்த அளவுக்கு மாத்திட்டாங்க ஏனா இப்ப சுற் றுலாத்தலம் ஆயிடுச்சு எல்லாரு போறாங்க ஆமா எல்லாரு போறாங்க அது எப்டி இருக்குனா தனுஷ்கோடி எப்டி இருக்குனா கடல்தா ஆ ரோடு மாரி போட்ருப்பாங்க போயி அப்டியே ரவுண்டா அப்டி வளைஞ்சு வந்தர்லா அவ்ளதா அந்த லாஸ்ட்ல இப்டி வல வளஞ்சு வந்தர்னு அதுக்கப்பற அங்குட்டு பாத இல்ல அங்குட்டு கடல் அந்த தீர்தி எண்டு வரைக்கு அப்டியே இந்த பாலத்லே இப்டி போயிட்டு அப்டியே பாத்துட்டு அப்டியே மறுபடி வரமாரி இருக்கு சூப்பரா இருக்கு
ஆ நா ஒரே தடவதா போயிருக்கே அதுக்கப்பற போல ஆனா இங்க இருந்து அவ்ளோதா சோ சொல்வாங்க எங்க வுட்லேங்க ஆ அவ்ளோத ஊர்க்கு போறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இப்பல ஆகும்பாங்க ஆனா நா போனதே இல்ல ஒரே ஒரு தடவ போயிருக்கே அதுவு பல வர்ஷத்துக்கு முன்னாடி ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு அது
நானே இப்ப போகல நா இப்ப இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பாத்தே நானும் போகையில நா சின்னப்பிள்ள நா எப்போதெர்மா போனே அப்துல் கலாமோட மறைவுக்குலா முன்னாடி அப்துல் கலாமோட வீட்ல வந்து அப்துல் கலாமோட எல்லாமே வச்சுருப்பாங்க மியூசியம் மாரி அங்க போனே அங்க போய் எல்லா பாத்தே அவங்களோட அண்ணன எனக் நேர்ல பாத்து பக்கத்துல உக்காந்து பேசிட்டுலா வந்தோ நாங்க குடும்பமா அவங்கல்லா இப்ப எறந்து போயிட்டாங்க ஆனா இப்ப இல்ல ஆ அப்ப அந்த டைம் ல நா போனது நா சின்னப்பிள்ள
ம்
ம் அப்ப போனது அப்பதா அப்போ தனுஷ்கோடிக்கு போலான்னு பிளான் பண்ணிந்தோ பட் லேட் ஆயிருச்சு என்ன பண்ணிட்டாங்க கூட்டிட்டு போல திரும்பி கூட்டிட்டு வண் டாங்க அதுக்கப்பற அந்த அப்துல் கலாம்காக இப்ப கட்டி வச்சிருக்க அந்த மியூஸ் சியம் அந்த இதெல்லா போய் பாத்தோ அந்த அருங்காட்சியம் எல்லாம் பாத் வந்தோ பக்கத்லே வர்ற வழிலே குஷி பீச்னு ஒரு பீச் சொன்னாங்க அப் பாத்தா சூடா மீன்ல்லா வறுத்து குடுத்தாங்க அப்பவே நல்ல ஈவ்னிங் டைம்மு செரியா அல வந்துச்சு மாட்னா அவ்ளதா நம்ம அந்த மாரி செரியான அல வந்துச்சு ரொம்ப தூரம் போனு ஆனா நடந்து
ஒரு தடவைக்கு தா போயிருக்கோ எனக்கு அப்பல்லா என்ன ஊரு என்ன ஏது னே தெரியாது ஆனா ஆப்டர் மேரேஜ் தா போனது அந்த இதுதா தனுஷ்க்கோடி இதுதா ராமேஸ்வரோ அப்டின்னு சொல்லிட்டு தெரியாது அந்த சைட்ல என்ன பேமஸ்சோ எனக்கு தெரியவே இல்ல அந்த பாம்பன் பாலோ அந்தது மட்டுந்தா மோஸ்ட்லி பாத் நெனைக்கிறேன் அதுவுமே ஞாபகம் இல்ல ட்ரெயின்ல போணது
ட்ரெயின்ல போனீஙளா எல்லாருமே நாங்க கார்லலா போனோ கார்ல பஸ்சு புடிச்சி அந்த மாரி போவோ டூர் மாரி அப்டி போகயில நிப்பாட்டி பாம்பன் பாலத்துல வந்துட்டு அந்த பாம்பன் பாலம்னா ட்ரெயின் போறதா பாமன் பா அதுக்கு பக்கத்துல இருக்க
அதுதா அப்ப போகும் போது ஆனா கா அது அந்த இது வந்து சொன்னது இல்ல அது அந்த இதுல என்ன ஸ்பெஷல் அப்டிங்றது தெரியவு இல்ல ஆ இப்ப ஒரு ஊட்டி கொடைக்கானல் போறோ அப்டின்னு சொன்னா அந்த எடத்துல சொல்வாங்ள கொஞ்ச கூலிங்கா இருக்கு இந்த பூவெல்லா நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த இதெல்லா பியூட்டியா பைலட்லா இப்டி இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்களா இங்க வந்து அந்த மாரிலா எது அதுமே எனக்கு தெரியவே இல்ல ஆ பட எனக்கு தெர்ல இப்ப வேளாங்கண்ணி னா பீச்சு சர்ச்சு அப்டின்ட்டு ஒ ஏதோ ஒரு
கண்டிப்பா கண்டிப்பா
நீ வந்து அந்த மாரி எதுமே சொல்லாததுனால எனக்கு தெரியவு இல்ல
நெஸ்ட் டைம் போங்க தனுஷ்கோடி போங்க தன் னுஷ்கோடி சூப்பரா இருக்கு ம் போவாங்க தனுஷ்கோடி போலா ராமர் பத்ம ஒர் பிளேஸ் இருக் ர்க்கு ராமரோட பாதர்கு பாதம் மட்டு இருக்கு சொல்லுவாங்க ராமரோடது அது மேலர்ந்து வியூவ்ஸ் சூப்பரா இருக்கு போட்டோஸ் எல்லா எடுக்கிறதுக்கு அங்க போலா நா இதுலா போனே அது தனுஷ் கோடி மட்டுந்தா நா போகல மத்த இடோலா போயிட்டு வன்டே அதனால போகும நல்லா இருக்கு
ம் ம் நா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி கு ற்றாலோ எ ஹஸ்பண்ட் வந்தாங்கனா இந்த மாதிரிலா எ பே லீவ் போட்டுட்டு ஆ அங்குட்ல்லா கூட்டிட் போயிருவாங்க லீவ் போட்டுட்டு சாட் எடே சண்டே இப்பயாச்சு லீவா இருக்கு இதா இருக்குனா கூட்டிட் போயிருவாங்க அவரே ங்க வரும்போது நானுமே மோஸ்லி லீவ் போட்ருவே
ஓ நீங்க இருக்க இடத்துலந்து தூரமா இருக் பிளேஸ்கிலா உங்க ஹஸ்பண்ட் கண்டிப்ப உங்குளுக்
ஆமா ரொம்ப கிட்டக்க உள்ளதுனா நானா போய் ஆமா அது ரேரா ஆயிரு இப்ப வேளாங்கண்ணினா பக்கந்தா இருக்குது ஆனா போம போமாட்டேங்கிற இவுங்க வரும்போதுதா தூரமா இருக்கிற பிளேஸ்கிலா அவரு வந்துட்டு அவரு கூட்டிட் போயிருவாரு ஆ அந்த மாதிரி இது பண்ணு ஆனா பிளான் வந்து அதுதா பண்ணிருக்கோ வர்ஷ ஷதுக்கு ஒரு வாட்டி வந்து சும்மா மே மாச வந்து ரிலேட்டிவ்ஸ் முன்னாட்லா சின்ன வயசுல நம்லெல்லா அப்டித்தானே கூட்டிட் போவாங்க சொந்தக்காரவ்ங்க வீடு அதா மே மந்த் லீவு குவாடலி லீவு ஹாஃப்பலி லீவு அப்டின்னா சொந்தக்காரவுங்க வீட்டுகா கூட்டிட் போங்க ஏ ஹஸ்பண்டா ஆ ஆமா முன்னாடி நம்பதுல அப்டிதா இருக்கு இப்ப வந்து எ ஹஸ்பண்ட் சொல்ற எல்லா வந்து இந்த மாதிரி எங்கயாச்சு ட்ரக்கிங் போவோ இந்த மாதிரி எங்கயாச்சு ஊ ட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போய்க்குவோ இல்லனா வெளி ஸ்டேட் போவோ அப்
ஆமா நீங்க சொல்ற மாதிரிதா சிஸ்டர் நீங்க சொல்ற மாரியேதா இப்ப நீங்க பக்கத்துல இருக்க ஊருக்கு போலல்ல எனக்கு ரொம்ப பக்கோ கொடைக்கானல் நா இன்னும் போல போக்வே முடியாது சின்ன வயசுல ஸ் கூல்ல இருந்து டூர் கூட்டிட் போகைல போனது இப்ப நெறைய வியூ பாயிண்ட் வந்துருச்சு இப்ப வந்துட்டு இந்த அ பைன் பைன் வியூ பாயிண்ட்ருக்கு
ஆ நாங்க இங்கேந்து வருவோம்மே கொடைக்கானலக்குல ஊட்டி கொடைக்கானல்ல அந்த மாரி தா வருவோ
அதுதா நாங்க பக் க்கத்துல இருக்கு அதனால தா நாங்க இன்னு போய் பாக்காம இருக்கோ அதுதா காரணோ வேற ஒண்ணுமே கெடையாது தூரமா இருக்க பேசினே போவாங்க நாங்க இங்கெர்ந்து ரொம்ப தூரோ நாகூர் நாகூர் போயிருக்கோ நீங்க சொன்னமேர் ராமேஸ்வரம் போயிருக்கோ பாருங்க அந்த பக்கலா வந்திருக்கோ இந்த பிளேஸ் இன்னு போகல பக்கத்துலதா இருக்கு இங்க டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் தா எனக்கு டிராவலு
ஓகே ஓகே
ஆனா போகவே முடியில நானு சொல்லிட்டே இருக்கே இந்த லீவுக்கு போலான்னா கொஞ்ச பாப்பாக்லா முடியில ஒடம்புக்கு அம்மா போட்ருன்ச்சி அப்றோ கட்டி கட்டியா வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஹீட்டு தாங்காம அதனால யோச் ஆ ஆமா கண்டிப்பா அதோட கூட்டிக்கிட்டு போவ் முடியாதுல கொஞ்ச நல்லா இருந்தாங்கனா நம்ம கூட்டிக்கிட்டு போவலா இந்த மாரி முடியாம இருக்கைல கூட் போனா ரொம்ப செரம படணு
ஆம்மா இங்க இப்பதா எட்டு மணிக்கே பாத்தோம்னா வெயில் அப்படி இதா இருக்கு சுத்தமா
எட்டு மணிக்கா எங்க வீட்லா கரெட் டு எதிர் வெயில் அடிக்குது சூரியன் உதிக்கையிலேயே ஆறு மணி ஆர்ற கரெக்ட்டா ஆற்ரைக் நா வெளில வந்துட்டு எவ் என்னோட வீட்டுக்காரோட ஃபோன சார்ஜ் போடுவே வெளில சார்ஜ் போட்டு உள்ள வந்து ரூம்குள்ள படுப்பே அந்த மாதிரி இருக்கு கரெக்டா நா கதவ தொறந்தேன் வைங்களே அப்டியே எங்க மூஞ்சில அடிக்கு எ பாப்பா படுத்திருப்பா எங் கணவர் படுத்திருப்பாரு மூஞ்சில அடிக் வெயிலு அந்த அளவுக்கு சரியான வெய்யிலா இருக்கு எதிர்வெய்யிலு
ம் எனக்கு தெரியாதே எதிர் வெய்யில் தா காலைல ஆனா காலைல காலைல அதனால கேட்ட தொறக்குறதே இல்ல அப்டியே இருக்கு உள்ளதா வேலைய பாத்துட்டு வேலைக்கு கெளம்பும் போது தா என்னடா இது இப்படி வெய்யில் அடிக்குது அப்படிங்கிற மாரி இருக்கு ட்லா அங்கேயே இருந்துருவேனா அதனால வெயிலே தெர்ல ஆனா அங்க இந்து ஒரு ரெண்டு மணிக்கு வர்ரோ அப்டின் சொ ன்னம்னா ஒரு பத்து நிமிஷந்தா ட்ராவல்லு ஆனாலு ஐயோ என்னடா இது இப்டி வெய்யில் அடிக் குது அப்டிண்டு எப்பாடா வீட்டுக்கு வருவோ அப்டின்ட்டு இருக்க மாரி இருக்கு அ ஒரு ஏ ஸ் சி ஏ சி ய போ ட்டதுனால ஏதோ இருக்றோ அப்டிங்கிற மாதிரி இருக்கு இல்லாட்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமோ
எங்க வீட்லல்லா ஏ சி கெடையாது ஆ இங்க எப்டின்னா கொஞ்சோ இங்க மழ வர்ற மாரி மானங் காம்ச்சுனா நல்லாருக்கு கிளைமேட்டு ஈவ்னிங் ஈவ்னிங் டைம் ஃபுல்லாவே இங்க கூலிங் ஆயிரு நா என்ன கொடைக்கானல் பக்கோன் சொன்னல இங்க ஃபுல்லா மல தா அதிகம் சுத்தி மலைகள் அதிகமா இருக்கனால கூலிங்கா இருக்கு ஆனா வெயிலு அதுக்கு ஏத்த மாரி அதிகமா தா இருக்கு
ம் வெயில் அதிகமா இருக் கு இப்ப ஏ நான் இருக்கிற எடோ வீடு எப்டின்னா வெயிலு அதிகமா இருக்கு பக்கத்தலயே ஆனா ஃபுல்லா ஃபாரெஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு அதனால காத்து நல்லா அடிக்கு எனக்கு அதனால வேர் க்கு அப்டின்லா சொல்ல முடியாது ஆனா வெயில் வந்து அதிகமா இருக்
அதிகமா இருக்கு ம் அப்படிதா நானும் போர்ட்டிகோல போய் ஈவினிங் ஆச்சுனு வச்க் ங்ளே கொழந்தைங்கள நா போர்ட்டிக்கோலே வெளாட விட்டுட்டு நாங்க மேலே தா இருக்கோ ஃபர்ஸ் ஃப்ளோர்ல போர்ட்டிக்கோ ல வெளாட விட்டுட் ட்டு கொழந்தைங்களோட ஒக்காந்தர்றது அப்படி வரு காத்து சூப்பரா வரு நா என்ன பண்ணுவே நைட்ல ரூம் குள்ள ரொம்ப வெக்கை அடிக்கு கதவ கதவ தொறந்து பேசாம வெளில ஒரு சேர் போட்ருப்பே கதவ தொறந்து பேசாம சேர போட்டு வெளில போய் ஒக்காந்துருவே ஒரு மணியா இருக்கட்டு ரெண்டு மணியா இருக்கட்டு காத்தடிக்கு ம்
லி மா அது வந்து எங்களுக்கு எப்னா உள்ளயே மாடி வச்சு வீடு இது பண்ணிருக்கோ இப்பதா ரீசண்டா வாங்ன து அது எப்டின்னா வு காத்து வெளிய காத்து நல்லா அடிக்கிறதுனால இயற் க்கை அத இது பண்றதுனாலயே தூக்கோ நல்லா வரு நம்ம ஃபேன் போட்டு இருக்கிற காத்துக்கு இயற்கை காத்த அனுபவிச்சு தூங்குறதுக்கு செம டிஃப்ரெண்டா இரு க்கு ஏனா ஆ அதனால நல்லா தூக்கோ வரு கொசுக்கடி இருக்காது ரிலாக்ஸா தூங்ன மாதிரி இருக் கு அந்த காத்து பட்றது வந்து ஜில்லுன்னு ஒரு மாதிரி ஒரு ப இருக்கிற மாரிக்கு காலையிலயு ஃப்ரெஷ்ஷா எந்திருக்கிற மா
ஆம்மா நா அப்டிதா நைட் ரெண்டு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ மூனு மணிக்கோ நா எந்திரிச்சுபோய் வெளில ஒக்காந்துருவே கா நல்லா அடிக்கு ஏ பாப்பா அப்டி பண்றா இப்ப ஒன்னேகால் வயசு தா ஆகுது இவ என்ன பண்ணுவா எந்திரிப்பா எந்திரிச்சு அழுவா த தண்ணி பாட்லு பக்கத்துல வெச்சிருப்பே விறுவறுன்னு எந்திரிச்சு போயி தண்ணி பாட்டுல எடுப்பா தண்ணி கேப்பா அந்த அ வாட்டர் பாட்டில்லோட மூடியிலேயே ஊத்தி குடுப்பே குடிப்பா குடிச்சு முடிச்சுட்டு என்ன தெரியுமா பண்ணுவா பக்கத்துலே விசிறி வெச்சிருப்பே கரண்ட் போனா வீசுறக்கா அந்த விசிறிய கையில எடுத்துக்குவா எடுத்துட்டு கதவ தொறக்க சொல்லிட்டு என்ன வெளில கூட்டிட்டு போயிருவா மடில தூக்கி உக்கார வச்சுக்கணு உக்கார வச்சு அந்த சேர்ல உக்காந்து நா வந்து காத்து அடிச்சா ஓகே காத்து அடிக்கலனா விசிறி வச்சு வீசுனாலு கூலிங்காதானே இருக்கு நை ட்ல கொஞ்ச நேரோ வெளியிலயே உக்காந்து தூங்க வச்சு மறுபடியு கொண்டு வந்து உள்ள போடணு அவளே இதெல்லா பண்ணுவா அவுங்களுக்கே தெரியு து அந்த வெக்க அடிக்குதுன்னு அதுதா எவ்ளோ அறிவா இருக்காங்க பாருங்க நமக்கு இந்த வயசுல ஏதாவது தெரியுமா நம்மள படுக்கப்போட்டா படுத்தே கெடப்போ மேல பாத்துக்கிட்டு இப்டி உருள மாட்டோ பண்ண மாட் டோ அப்டியே கெடப்போ
வேர்க்கிறது இது பண்றதுலா நம்மளுக்கு தெரியாது இப்ப தானே இப்டி ரொம்ப ஹீட் ட்டா ஒரு மாதிரியா க்ளைமேட் மாற மாற நம்ம ஒடம்பும் மாறி போயிருது பிள்ளைங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி மாறுது மாறி போது ம் செரி சிஸ்டர் பாருங்க நா இந்தோ ஆ ஓகே சிஸ் செரி ஓகே ஓகே பாய் ஆ